சொல்லுங்க மேடம் வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சர் சொல்லுங்க சர் தமிழ் பத்தி பேசிட்டு இருந்த எடைல கேக்காம போய்ருச்சிங்க சர்
ஆ ஆமாங்கங்கங்க மேடம் அதா மேடம் நம் அத எல்லாமே இப்ப வந்து கொழந்தைக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்குறது இல்ல மேடம் யாரு
அது உண்மைதங்க சார்
ஏன்னா அந்த அவேர்னஸ் கொடுத்தா தா அவுங்க கொழந்தை வந்து அவுங்க அந்த ஓ இந்த இந்த எடோ இப்டி இருக்கு அழகா இருக்கு இதுக்கு பின்னாடி இப்டியல்லா வர்ணிக்கலாமான்னு அவங்களுக்கு ஒரு இத குடுக்கணு
செரி செரி அ நானு வந்துட்டு இது நகை சீட்டு ஒண்ணு போட்டிருந்தங்க ஒரு ம் ஒரு லெவன் ஸ்காலர் ஸ்கீம் ஒண்ணு போட்டிருந்தே அது என்ன ஆச்சுன்னா நா போய் அது பதினோரு மா ச கழிச்சு வந்துட்டு எனக்கு ஒரு நா என்ன அமௌண்ட்டு கட்டிட்டு இருந்தேனோ அத அமௌண்டோட எனக்கு வந்து அவங்க எக்ஸ்ட்ரா போட்டு தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க
எவ்ளோ எக்ஸ்ட்ரா போடுவாங்க
அதாவது நா என்ன அமௌண்ட் இனிஷியல் நா கட்டிட்டு இருக்கணு மந்த்லி இப்ப நா ஒரு டூ தௌசண்ட் போடுறேன்னா அதே டூ தௌசன் வந்து அவங்களு எனக்கு போட்டு ஒரு மந்த்த் எக்ஸ்டரா போட்டு எனக்கு குடுப்பாங்க அதாவது நம்மளோட நகை எடுக்கிற நகையில வந்து ஒரு வேல்யூவா சேந்து அது வரு ன்னு சொல்லிருந்தாங்க அப்றோ வந்துட் டு நா போயிட்டு ரெம் ரெடிம் பண்ண போம்போது எனக்கு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கு சிலாரம் வந்து உங்களை அதில் குடுத்துருந்துச்சு அப்புறோ வந்து
ஓகே
நா வந்து இத வந்து கடைக்கெல்லா போய் மாச மாச கட்டி எல்லா எடுக்கலைங்க ஆன்லைன்ல வந்துட்டு நெறைய இப்ப அவர்ன் இது மாரி போட்டுட்டு இருக்காங்க இல்லங்களா அட்வர்டைஸ்மெண்ட் அதுல இருந்துதாங்க சார் இது வந்து நானு பாத்து போட்டுட்டு இருந்தே அப்புற கடைக்கு போய் எடுக்கலான்னு போனே அப்ப என்னாச்சீன்னா அ செய்கூலி சேதாரமே அதிகமா வந்துருச்சுங்க சார் நா போட்டிருக்க அமௌண்ட் வ நான் வந்து ஒரு ஒருத்த ஒரு கிராம் இவ்ள கிராம் எடுக்கலானு சொல்லி பிளான் பண்ணிட்டு போயிருந்தங்க அங்க போனா எ எனக் கு ந எடத்த பிளான் பண்ணதுல பகுதி கூட எடுக்க முடியலங்க செய்கூலி சேதாரமே அதிகமா வந்துருச்சு அதுக்கு இல்லாம ஒவ் ஒரல் அமௌண்ட்டுக்கு ஒரு ஜி எஸ் டி வேல்யூ வே அவங்க குடுக்குறாங்களா அதுவுமே அதிகமாயிருச்சு இப்ப நா கையில வந்துட்டு கம்மியா தாங்க எடுத்துட்டு போன அமௌண்ட் ஏன்னா இன் கேஸ் வந்து நமக்கு ஏதாவ பத்தாத மாதிரி வந்துச்சுன்னா இது போட்டு நம்ம பிளான் பண்ண அந்த கிராம நம்ம எடுத்தடலா அப்டிங்கிற மாரி போனே கடைசில பாத்தாங்கன்னா நா கையில இருக்க காசு குடுத்துமே நா பிளான் பண்ண அந்த கிராம் எடுக்க முடியல அதுக்கு பகுதி தா
இல்ல மேடம் அது நீங்க எப்டி தெரியுமா சீட்டு போடணு இப்ப ஆக்சுவலா சில கடையிலா பாத்தீங்கன்னா நீங்க நீ சீட்டு சேரும் போது கோல்டு் ரேட் என்ன இருக்கோ
ஆ
நீங்க எடுக்கும் போது அந்த ரேட்ல உங்களுக்கு கோல்டு குடுப்பாங்க
ஆமா
அந்த மாதிரி சீட்டு நடத்திட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் எல்லா இப்பல்லா வந்து கோல்டு் ரேட்ட டெய்லியுமே சேஞ்ச் ஆகுது அதனால யாரு அந்த மாரி குடுக்குறதில்லன்னு நெனைக்கிறே
தெரியலலைங்க சார் இன்னைக்கி வந்துட்டு அப்ப எல்லா வந்துட்டு நம்ம ஒரு கடைய தேடி போவோம்
நீங்க ஒரு நல்லா விசாரிச்சு ஒரு பழைய பழைய கட பழைய கட அதாவது ஆக்சுவலா வந்து நகை சீட்டுனாலயே அவங்க வந்து இது இப்டி தான் போடணும் அத அதாவது வன்ட்டு ஆ நம்மோ ஃபஸ்ட்டு சீட்டு போடும் போதே அவங்க என்ன ரேட்டு இரு சொ தங்கத்த கோட் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த ரேட்டுக்கு தான் அவங்க சீட்டு புடிக்கணும் நீங்க எடுக்கும் போது இந்த இந்த ரேட்ல எடுத்துக்கலாங்க அப்டின்னு அவங்க சொல்லி குடுப்பாங்க செகண்டா உங்களுக்கு ஒரு புக் புக்கு மாரியே குடுத்துருவாங்க
அத அந்த பாஸ்புக் மாரி சொல்றீங்களா ஆமா ஆமா ஆ
இப்போ அப்டி இல்ல உ நீங்க அப்பறம் ஆன்லைன்ல போட்டேன்றிங்க அத நீங்க ஏதோ உங்களுக்கு டீட்டெய்லா அந்த பேப் பர்ஸ எதும் இப்ப படிக்கலீங்களா
என்ன ஆகுன்னா ஆ அதெல்லாம் படிச்சேங்க சார் அதெல்லாம் படிச்சிரு அவங்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சேதாரத்துல பண்றென்னு சொன்னாங்கதான் அப்போ வந்துட்டு எ அவங்க வந்து நம்ம அதுல என்ன போட்டுருந்துச்சுனா நீங்க என்ன என்னிக்கி வந்து நீங்க நகை எடுக்கிறீங்களோ அன்னைக்கு டேட்ல உள்ள நகைக்கான வேல்யூ தான் நாங்க பண்ணுவோனு சொல்லியிருந்தாங்க சார் நான் வந்து போடமேது நகை ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுங்க சார் இப்போ வந்து அது டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து அது இதாலே வந்து ரொம்ப பெரிய ட்ரா பேக்கா இருக்குதுங்க சார்
அதுதா அதுதாங்க இப்ப வந்து மேக்சிமம் அதனால தான் வந்து அந்த மாரி சீட்டு யாரும் புடிக்கிறது இல்ல போல தெரிது அப்ப அந்த அளவுக்கு இல்லல்ல மேடம் உங்களுக்கு யாரும் அந்த கோல்டு மேல இன்வெஸ்மெண்ட் ஜாஸ்தி இல்ல அதனால உங்களுக்கு அந்த மாரி இருந்திருக்கும் ஆ சொல்லுங்க மேடம் கேக்குது ஹலோ ஆ கேக்குது சொல்லுங்க மேடம் ஆ ஆ
அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடமா இருக்கும் இந்த டைமு
அதுக்காண்டி அ நறைய பேரு இப்டித்தா போய்றாங்க போல ஜலீலு
ஆ அது உண்ம தாங்சார் அது உண்ம தாங்க ஏன்னா நமக்கு இத பத்தி ஒரு நாலேஜ் எப்டின்னு பாத்தீங்கின்னா ஆ நம்ம அம்மாக்கெல்லாம் சின்ன வயசுல நம்ம இருக்கும் போது அவங்க கட்டிட்டு இருந்தாங்க கடைங்கல்ல கட்டுவாங்க மாசோ மாசோ போய் கடைங்கல்ல கட் டுவாங்க அவுங்க ஒரு பாஸ் புக் மாரி குடுத்துருப்பாங்க அப்ப வந்து அதுலேயே எழுதிருக்கும் உங்களோட ஆம் நீங்க கற்ற பணத்துக்கு க்காண அளவு வந்து இத்தன வெயிட்டு இந்த வெயிட்டு வந்து நீங்க வாங்கிக்கலாம் அப்டின்னு சொல்லி போட்டு அதுலயே எழுதிருப்பாங்க அப்ப அந்த வெயிட் வெயிட்க்கு ஏத்த மாரி அவங்களும் வா வாங்கிக்குவாங்க செய்கூலி சேதாரம் வந்து சின்ன சின்ன கடைகள்ல வந்து அவ்ளோ பெரிய அளவா தெரியாதுங்க சார் அதே வந்து ஜி எஸ் டில்லாம் அந்த காலத்துல கிடையாது இப்ப நம்ம வந்து நகைக்காக பணம் சேக்கணுமா இல்ல ஜி எஸ் டி கட்டுறதுக்கும் இந்த செய்கூழி சேதாரத்துக்கும் பணம் சேக்கணுமாங்கற மாரி அது க்கு தனியா சேக்க வேண்டிய நிலமைக்கு இன்னிக்கு இருக்குங்க சார் அன்னைக்கு வந்துட்டு அது வந்து அவ்ளோ தூரத்துக்கு அதெல்லா கடையாது என்ன நகையோ அதுதா மெயின்னு அப்டின்னு இருந்தது அதனால
டை அண்ணா அங்க கூடு அப்ப கூடு அந்த அளவுக்கு இல்ல மேடம் நீங்க சொல்ற மாரி அந்த அளவுக்கு டேக்ஸ் கடையாது இப்ப வந்து ஜி எஸ் டியே இவ்ளோ இருக்குறங்காட்டிக்கு தா பிரச்ச பிரச்சனையே
ஆமா ஆமாங்க சார் அந்த ஜி எஸ் டி அப்டிங்கறது ஒரு விதத்துல நல்லதுதாங் சார் எல்லா எல்லா இது க்கு வந்துட்டு வரி இருக்குறதுங்கறது விஷயோ வந்து நல்லதுதாங் சார் ஆனா வந்துட்டு அ அது வந்து எல்லா எல்லா பொருளுக்கும் பொறந்தருது இல்லையோனு நனைக்கிறே சார் ஏ சொல்றீங்கன்னு பாத் தீங்கன்னா சாப்பாடு இப்ப இன்னே காலத்துக்கு வந்துட்டு ஆ இன்னைய காலத்துக்கு வந்துட்டு அது எப்படி ந எனக்கு எடுத்துக்குறதுன்னு தெரிலைங்க சார் அ ஒரு ஒரு இதுலகு என்ன சொல்ல போறதுன்னா ஆ அ ஒரு கடையில போய் நம்ம ஒரு பண்ணு சாப்ட்டா கூட அதுக்கு இத்தன ஒரு ப இத்தன பர்சனேஜ் ஜி எஸ் டினு சொல்லி இன்னைக்கு வந்துருச்சிங் சார் அதுக்கு ரீசானா நீங்க எதா பாத்துருப்பீங்க நெனைக்குற ஒரு பன்னு க்கு பிரட்டுக்குமே ஜி எஸ் டி வந்து நம்ம அமல்படுத்தி இருக்காங்க அப்ப வந்து ஒரு சிறிய சாப்படுற பொருளு கூட நம்மளால வந்து ஜி எஸ் டி ஒரு வரி இல்லாம நம்மளால வாங்க முடியாதுங்குறது வந்து இது வ ஆயிடுச்சு அப்போ அப்பய காலத்துலலா எப்டி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கேக்குதுங்களா சார்
சொல்லுங்க மேடம் கேக்குது
ஆ அப்ப எப்டி இருந்துச்சீங்குன்னு பாத்தீங்கன்னா வரி இருந்திருக்கு சார் எல்லா பொருளுக்குமே வரி இருந்துச்சி அது நம்மளோட அந்த பொருளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இதுக்கு இத்தன வரிங்கிற ஒரு மென்ஷனு அதுல இருந்து ட்ருச்சிங்‌ சார் அது அவ்ளோ பெரிய விசயமா தெரியில ஏனா அத வந்து நம்ம விற்பனையாளரு வாங்குறவுங்களுமே அத வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க நம்ம நம்ம அதாவுது நம்ம வந்து ட்டு இப்போ கடையில போய் பர்ச்சேஸ் பண்றோ நமக்கு வந்து அது தெரியாது கடகாரர் அந்த வரிய நம்மளோட நமக்கு வைக்கிற வே ரேட்லயே வந்து அவுங்க அது இது பண்ணிருவாங்க அதனால நமக்கு தெரியாம இருந்துச்சு இப்போ வந்து வரிங்கறத ஒரு விஷயத்த நம்ம தனியா குடுக்குறோ மொத்த பில்லா நம்ம கடையில எவ்வளோ பொருட்கள் வாங்குனாலு ஜி எஸ் டி அந்த மொத்த பொருள்கான வெலை க்குமே தனி ஜி எஸ் டினு குடுக்குறோ அந்த பொருளு வாங்குறப்ப அதுக்கான ஜி எஸ் டி குடுத்துதா வாங்குறோ
அது தண்டிப்பாங்க ஆ உண்ம மக்கள் காசு எந்த அளவுக்கு அ பகல்ல கொள்ள அடிக்க முடியுமோ அதெல்லா பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாரிதா ஆய் போச்சு இப்போ
அப்புடி
இத வந்து நம்ம எதிர்த்து யாரு கேட்கவு முடியாதில்லங் மேடம்
அது உண்மதாங் சார்
அதாது இப்போ வந்து அவுங்க இது ரூல் போட்டாங்க இத பண்ணியே ஆகணு வாங்கியே ஆகணு நமக்கு தேவ இருக்கு நம்ம வாங்கணு அப்ப அந்த தேவை க்கு இது பண்ணும்போது அவுங்க ஆ வ் ஜி எஸ் டிலா இவ்ளோ இருக்குது குடுத்துதா ஆவனு
ஆமாங்க அது ஒன்னு பண்ண முடியாது த இன்னிக்கி வந்துட்டு இன்ன காலத்துல வந்துட்டு அது வந்து அமல் ப அமல் அமல்படுத்திய ஒரு விஷ் மாக இருந்தாலு ஆ அது என்னமோ எனக்கு வந் ந்து எல்லா குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருக்கோங்கற ஒரு பயமு இருக்கு இன்னு வருங்காலத்துல இது அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு அதுக்கு ஏத்த மாரி வருமானங்கள் ருக்குமா அத ந நம்மல்லா ஈடுகட் ட்ட முடியுமா அப்டிங்குறதும் தெரியலேங் சார் அதுவுமே ஒரு கேள்விக்குறியாதா ருக்கு பரவால்ல இது வந்துட்டு நல்ல விஷ்யோ கெவுனு ஒரு விதத்துல பாத்தாலு எவ்ளோ எவ்ளோ நல்ல விஷ்யமா தெரியுதோ அதுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு ஒருவேள நம்ம ஜி எஸ் டிக்கு சேத்துதா சம்பாதிக்கணு அப்டிங்கற ஒரு மைண்ட் செட்டு ருக்கு இல்லீங்ளா
இப்டிதா இருக்கு காலகட்டமே அப்டில இருக்குது இப்ப நம்மோ நம்ம என்ன சம்பாதிக் கிற காசு பத்தாது அதுக்கு மேல சம்பாதிக்கணு தோனு
ஆமா ஆமா சார் செலவுகள்
சொல்லுங்க மேடம்
செலவுகளா வந்து என்ன சொல்றது செலவுகள் அதிகமாகும்போது இந்த விஷயங்களு அது கூடதா சேந்து நம்மகிட்ட வருது ஒரு சின்ன பொருளு என்ன பொருளு வாங் வாங்கனாலோ அது கூட வ ஜி எஸ் டி அப்டிங்கறது சேந்துதா வருது அப்டிங்கறப்போ நம்மோ வந்து செலவுகள எத எத பேச இப்படியு நம்மளோடத அதிகமாவத நம்ம யோசிக்க முடியாது
ஆ இந்த அளவுக் து காஸ்ட்லி ஆகுதுன்னு யாருக்கு தெரியாம போச்சு
ஆமா ஆமா உண்மதாங் சார்.
ஏன்னா நா நம்மல்லா அந்த நைன்டி டைம்ல எல்லா பாத்தீங்னா, ஒ கோல்லயு பவுனே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூரூவா அந்த மாரிதா இருந்துது.
ஆமா ஆமா.
இந்த மாரி இப்போ கிராம்மே வந்ட்டு பாத்தீங்கன்னா பதினாலாயிரவா பக்கம் போயிருச்சு.
ஆமா ஆமாங் சார். அதுக்கு வந்துட்டு அ எறங்குன்றாங்க. ஏதோ அப்டியு சொல்றாங்க அப்போ ஒரு பா ஒரு ஃபார்புல பாத்தீங்கன்னா ஆ ரொம்ப இன்னு அதிகமாகதா வாய்ப்பிருக்கு அப்படிங்கறாங்க. நம்ம எத பேஸ் பண்ணி பண்றதுங்கறது புரிய மாட்டேக்குது. அதெல்லா யோசிக்க லாம ஆசைப்படக் கூடாதோ அப்படிங்கிற மாரி இருக்கு. பரவால எதுவா இருந்தாலு நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போணு
இது சில்வர் ஒரு சைடு ஏறிட் போது
ஆமாங் சார். அதுக்கு ஈக்குவலாவே இது ஏறிட்ருக்கு ஒரு வேல ஒரு காலத்து காலகட்டமாகு போது இதுவு அதுவு ஒரு ஈக்குவலா வந்து நின்றுன்னு நெனக்கிறே. சேம்மா. ஆமா சார். இத பத்தி பேஸ்னா டைம் ஆகறதே, தெரியறதில்லங் சார் அ சேரிங் சார் பேசலங் அ அ